வணக்கம் தோழி வணக்கம்
வணக்கம் நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே சும்மாதா இருக்கே இப்பதிக்கு ஆ மதியதா கொஞ்சோ இப்ப வந்து காலையில எது பண்ணல இன்னைக்கி அவருக்கு தயிர் மட்டுதா செஞ்சு குடுத் அனுப்ச்சே தயிர் சாதம் கோ பண்ணி குடுத்தே ரொம்ப வெயில் அதிகமா இருக்குன்னு அவரே கேட்டாரு நானு எது பண்ணல மதியோ வந்து பசங்களுக்கு தா ஏதாவது செய்யணு அவங்களுக்கு ஏதா புடிச்சத கேட்டு செய்யணு ரைஸ் மட்டு வச்டே
ஓ சேரி சேரி ஆ நானு இனிமேதா செய்யணு இன்னைக்கி சாம்பார் இன்னைக்கி செவ்வாய் கிழமல சுஸ் சாம்பாரைக்கலா அப்டின் நனச்சிருக்கே முள்ளங்கி வச்சு சாம்பார் வச்சுட்டு காய் எதுவு இல்ல ஊருக்குலா போனதுனால சேரி பக்கத்துல வாங்கினா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால நா எப்பயுமே பக்கத்து கடயில வாங்கவே மாட்டே சும்மா ஒரு பீ ஒரு எப்டி சொ சொல்றது ஒரு முள்ளங்கி வாங்னாலுமே பத்து ரூபா அப்டின்னு சொல்லுவாங்க இதே நா வந்துங்க சந்த போடுவாங்க சனிக் கெழமல்லா இந்த பக்கோ எல்லா ஏரியாலையுமே உண்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியால போடுவாங்க அப்போம் அதுல வாங்கனோனா நமக்கு ரொம்ப கம்மி குட்டி குட்டியா ஒரு பவுல்ல வச்சிருப்பாங்க அந்த பவுல் ஃபுல்லாவே இருவது ரூவா தா சொல்லுவாங்க பத் துருவா பீன்ஸ் கேரட் எது வாங்குறதுனால வாங்கிக்கலா உங் உங்க ஊர் பக்கலா இந்த மாரி இருக்கா இல்ல மார்க்கெட் மட் டுந்தானா
இல்ல இல்ல எல்லாமே இருக்கு இங்கேயே பக்கத்து கடை அந்த மாரி இந்த அ எடுத்துட்டு போறாங்கள வ தள் வண்டி மாரி அந்த மாதி காய்கறி எடுத்துட்டு போ வறது இருக்கு எல்லாமே இருக்கு அது மூலமா இப்ப ஒரு லவுட் ஸ்பீக்கர் ஒண்ணு கட்டிப்பாங்க கட்டிட்டு இப்ப எல்லா வந்து எப்பயு அ தெருவுக்கு தெருவு வராங்க அ க காய்கறி எடுத்துட்டு வராங்க இப்ப முன்னெல்லா நம்ம பாக்க முடியாது அந்த மாரி வண்டிலா இப்பல்லா அடிக்கடி பாக்க முடியிது வெங்காயம் தக்காளி மட்டுமே சொல்லிட்டு அடிக்கடி அ இந்த மாரி அஞ்சு கிலோ பத்து டிஸ்கவுண்டோட வந்து கூப்பிட்டு இருப்பாங்க அத நா இங்கேய வாங்கிடுறே நா என்னால முடிஞ்ச காய்கறி இங்கேயே அதாவது வெங்காய தக்காளி இங்கேயே வாங்கிடுவே பிரஷ்ஷா வந்து இங்க கெடைக் க்காதுல்லயா நம்ம காய்கறி இங்க வாங்க மாட்டே அவர் வந்து வரும்போது ஆபிஸ் விட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துருவாரு நா பொதுவா காய்கறி கடைக்கு போய் வாங்குனது கெடயாது இது வரை க்கு வரும்போது அவரு வாங்கிட்டு வந்துருதா
ம் நாங்க சனிக்கிழமைனா அந்த சந் அதுவே ஒரு நல்லா இருக்கு குட்டியா அந்த தெரு ஃபுல்லா போட்டிருப்பாங்களா அது நா கோயம்புத்தூர்ல தா அந்த மாரி பாக் கிறே எங்க ஊர்லா வந்து அ மார்கெட்டுக்கு போவோ எல்லாரு வீட்ல மார்க்கெட்டுக்கு போவோ ஆனா இங்க எனக் இதை பாக்கும்போது வித்தியாசமா இருந்தது ஒவ்வொரு வாரோ ஒவ்வொருத்து ஒருது ஒரு ஒரு நாள் ஒவ்வருத்தர் றோ அவங்களுக்குல்லா வந்து பெ கட எல்லா ஒன்னு கெடையது போல அந்த போடுறவங்க எல்லா ஒரு வண்டி மாரி வெச்சிருக்காங்க அத கொண்டு வந்து அவங்கவுங்க அந்தந்த தெருவுல இந்த கிழம வந்து இந்த ஏரியால அடுத்த நாள் வந்து இந்த ஏரியால அந்த மாரி அவுங்க போட்டுக்கிறாங்க ஆ அவங்கல்லாம் டெரக் டா அவுங்க விவசாயம் பண்றதேயே கொண்டு வந்து விக்கிறனால கொஞ்ச கம்மியாவு இருக்கு அதோட அதுவே சு அதுவே போயிட்டு வறதுக்கு ஒரு ஒரு அரை மணி நேர அதுல டைம் ஆகுமா அதனால அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா அப்டியே அந்த இதுக்குள்ள போயிட்டு என்ன வேணுமோ அத வாங்கிட்டு அந்த மாரி வர மாரி இருக்கு அதே மாரி நீங்க சொன்ன மாரி அந்த வண்டியுமே இப்ப நானுமே நெறைய பாக்குறே அஞ்சு கிலோ வெங்காய வெள்ளைப்பூடெல்லாமே வந்துட்டு வெள்ளைப்பூ கம்மியா
கம்மியா அத நம்ம அங்க இங்க பாக்கும் போதா தெரியிது இங்கய அதாவது இங்க வித்துட்டு வராங்கல்ல தெருவுல இப்ப நா அந்த மாரி வண்டிகள்ல அந்த வண்டியில வாங்கறதே ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம வெளியே போய் காய்கறி கடையில வாங்கற வெங்காய தக்காளி வெலையோட இது அ ரொம்ப கம்மியா இருக் கு நல்லாவு இருக்கு அப்டியே ஃபிரெஷ்ஷா எடுத்துட்டு வராங்க வண்டியில எடுத்துட்டு வராங்க அப்டியே ஃப்ரஷ்ஷா அ குடுத்துட்டு போயிறாங்க நம்மளா போயிட்டு அந்த காய்கறி கடையில பாத்தன்னா ஒரு ஒரு மேபி ஒரு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டாக் இருக் கு இல்லயா அந்த மாரிக்கு காய்கறிதா பாக்கறதா இருக்கு இங்க வரததுல்ல ப்ரெஷ்தா இப்ப கொண்டு வராங்க இந்த வெங்காய தக்காளி பொதுவா சொந்தமா
ம் ஆமா நெஜமாவே நானுமே வெள்ளை பூண்ட எல்லா பாத்தா கடையில பக்கத்து கடையில கேட்டோம்னா ரொம்ப வெல சொல்றாங்க கிலோவே ஒரு காக் கிலோ வாங் னாலே நா ஐம்பது ரூபா நாப்பது ரூபா சொல்றாங்கா ஆனா கிலோ வாங்கும்போதே அவங்க வெறு நூத் தி இருவது ரூபா அந்த மாரி சொல்லும் போது ஓ பரவால்ல இதுக் கு அது எவ்ளவோ பரவாயில்ல அப்டின்ற மாரி இருக்கு நெறைய இந்த மாரி இப்போ நெறைய வந்துருச்சு இல்ல நம்ம இப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலு டக்குன்னு வீட்டுக்கு வந்துருது அதுவு இந்த பத்து நிமிஷத்துல வர்றதெல்லா வந்து எனக்கு ரொம்ப சில நேரோ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆ நம்ம டக்குன்னு ஏதோ ஒண்ணு வேணு கடைக்கு போகணு அப்டின்னா அவுங்க கொண்டு வந்து குடுத்துடுறாங்கல்ல
நல்ல விஷ்யோ தா ஆமா நானு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்ல தா இருக்குன்னு நெனைக்கிரே நீங்க நெனைக்கிற மாரி நானு அதா நெனைக்றே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத தவிர்த்துமே நெறைய விஷய இப்பல்லா வந்து தெருக்கள்ல்ல வந்து அதிகமா பாக்க வேண்டியதா இருக்கு ஆம் இப்போ வந்து சொல்ல போனா வச்சுக்கோங்ளே நெ நெறைய விஷ்யோ நம்ம வந்து இப்ப சந்தைகள்ல தா பாப்போ இந்த சில அரிய பொருட்கள்ல்லா சொல்றோம்ல இந்த குடை குடையா இருக்கு இப்போ வந்து வெயில் காலம் அப்டின்றனவு கொட விக்கிறாங்க அந்த மாரி நா என்ன இங்க இதெல்லா இங்க வைக்கிறாங்க அப்டின்னு நா பாக்குறே அதே மழ காலம்னா ரெயின்கோட்ல்லா எடுத்துட்டு வந்து விக்கிறது அதெலா இப்ப வந்து பாத்தோம்னா ரொம்ப சகஜமாயிடுச்சு முன்னால நம்ம அதெல்ல பாக்க முடியாது ஏதாது மார்கெட்ல போயிட்டு தேடிதா பாக்கணு இப்ப எல்லாமே நம்ம எல்லாமே கிட்ட இருக்கு எல்லாமே அ புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் கிட்ட தேடி போய் விற்பனை பண்றது இப்ப எல்லாருக்குமே வண்டி அது அப்டிலா எல்லாருட்யுமே இருக்கு அதனால ஒரு வண்டி அவ்ங்களுக்கு அவ்ங்ககிட்ட இருக்கிறதுனால எல்லாருமே அவ்ங்களே எடுத்துட்டு வந்து அவ்ங்களே வந்து அ வியாபாரம் பன்ன ஆரம்பச்டாங்கன்னு சொல்லவரே வேற ஒன்னு இல்ல
ஆமா உண்மதா நா இங்கே பாத்து ஒரு விஷ்யோ எனக்கு ஆச்ரியமா இருஞ்ச்சு முன்னாடி ல நம்ம வந்து ஒரு கட போடுறோ அப்டின்னா கூச்சமா இருக்கு அ யாருக்குனாலுமே இப்ப நம்ளே இருக்கோ ஒரு ஒரு தெருல நின்னு ஒன்னு விக் க்கினு இல்ல நமக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு பிசினஸே பண்ணணும்னா நமக் கூச் கூச்சமா இருக்கு பண்ண மாட்டோ ஆனா இங் அதுக்குன்னே ஒரு தெரு ஒண்ணு தெரு மாரி ஒண்ணு இருக்குது ஆக்சுவலா அது நடக்கர ஏரியா அதுல பாத்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமா ஃபஸ்ட் வந்து ஒரு சூப்பு கட மட்டு வந்தது அதுக்கப்ரோ பாத்தா அ சின்ன சின்னதா அந்த பிரௌனி எல்லா விக்க ஆரம்பிச்சாங்க கேக் விக்க ஆரம்பிச் ச்சாங்க இப்ப பாத்த அந்த தெரு புல்லாவே தேங்கா பால் விக்கு விக்கிறாங்க ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கத்தால அந்த ஜூஸ்ஸெல்லா இருக்கு தெரியுமா நெறையா ஆ கற்றால ஜூஸ்ஸூ நெல்லி க்கா ஜூஸ் அதெல்லா விக்க ஆரம்பிச்சாங்க அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கட வர ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் இந்த மாரி சுண்டல் அந்த மாரிதா நா பாத்தே ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆறு மாசொ கழிச்சு அந்த எடத்துக்கு போனு பாத்தீங்ன்னா அ அது எப்டி சொல்றது ந அங்க இல்லாத ஜாமானே இல்ல அந்த மாரி ஒவ்வொருத்தர் சின்ன சின்ன பிஸ்னஸா வந்து ஒரு பூக்கட போட்றது அடுத்து வந்து ஒரு பொக்கே சேல் பண்றது அங்கே டிஷர்ட் லா சேல் பண்றாங்க அடுத்து பாத்தா ஆ கொஞ்ச தள்ளிப்ப போனா சேரீ எல்லா சேல் பண்றாங்க சேரீ எல்லா வரிசையா அங்க வந்து டேபிள் டேபிளல்லா போட்டிருப் அதாது அந்த ஸ்டோன் பெஞ்சஸ் மாரி போட்டிருப்பாங்க அதுலல்லா வச்சு எல்லாத்யு சேல் பண்றது இந்த மாரி நெறைய கொண்டு வந்துட்டாங்க என்னடா இது இதுவே ஒரு திரு ஒரு எப்டி சொல்றது ஒரு திருவிழாக்குள்ள போயிட்டு வந்தா எப்டி இருக்குஅந்த மாரி அது நடக்கறதுக் இருந்த ஒரு எடோ வந்து இப்ப புல்லா பிசினஸ்க்ன்னு ஆயிடுச்சு ஆனா ஒரு சில நேரோ பாக்கும்போது பரவால்ல இப்ப நம்மளே இருக்கோனா நம்ம நம்ம ஏதாவது சேல் பண்ணனு நெனைச்சோனா அங்க போய் சேல் பண்ணிக்கலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டு பண்ணா போது நமக்கு கடைக்கு ரென்ட் தேவைப்படாது நம்ம அங் கே இருக்குனு கெடையாது சாயங்காலோ ஒரு அஞ்சு மணிக்கு போனோன்னா ஒரு பத்து மணி வரைக்கு இருந்து சேல் பண்ட்டு வர்லா அது ஒரு நல்ல விஷ்ய தா இன்னொன்னு என்னன்னா முன்னாடி அது வந்து நடக்கிறதுக்கு சின் சின்ன பிள்ளைங்க அப்பரோ அந்த பெரியவங்க எல்லா வாக்கிங் போறதுக்கான ஒரு ஏரியாவா இருந்தது சுத்தி ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு இப் இப்ப பாத்தா அத அப்டியே வந்து ஒரு பிஸ்னஸ் ஏரியாவா மாத்திட்டாங்க ஒரு பீஸ்ஃபுல் அந்த எடத்துல இல்ல
அப்புடியா இல்ல நானு அது மாரி யோசிப்ப ஆனா இங்க வந்து திருவிழா நடக்கும் போது இங்க வந்து லக்ட்ச தீபம் வந்து நடக்கும் விழுப்புரத்துல பெரிய திருவிழா அது வந்து ஒரு ஒரு முப் முப்பது நாளுக்கு இந்த சித்துர மாசோ ஃபுல்லாவே இருக்கு லக்ட்ச தீபோ அப்டின்றது எல்லா ஊரு இங்க விழுப்புரம் சுத்தி இருக்குற எல்லா ஊர் ஊர்ல இருந்து இங்க வருவாங்க அந்த ஆஞ்சநேயர் கோயில் திருவிழாது வாந்தனா எல்லாமே பாக்கலா அதுல எல்லா விதமா நீங்க சட்டி ஜமான்ல இருந்து ஆம் எல்லாமே வாங்கலா எல்லாமே ரொம்ப சீப்பா கெடைக்கு அந்த எடத்துல எல்லா கடைகளுமே ரொம்ப கிரவுடா அப் அப் பாத்தன்னா விழுப்புரோ அந்த நம்ம அந்த டவுனுக்குள்ளே நொழைய முடியாது அந்த அளவு கூட்டோ இருக்கு நெருசல் அவ்வளோ அதுவா இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாரி இப்போ நா பாத்த இந்த வாட்டி போயிருந்த அந்த லக்ட்ச தீப திருவுழாக்கு போயிருந்தமோ பாத்தம்போது இப்போ நம்மளோட சின்ன சின்ன பசங்கங்க பாக்கம் போது அ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தா நெனைக்கிற பாத்த நா அவங்கல்லா குட்டி குட்டி ஸ்டால் போட் ட்டு அங்க விக்கிறதெல்ல நா பாத்த அவுங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேக் எல்லா இருக்குல்ல ஆமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேக் எல்லா வந்து ச இப்போ விக்கிறாங்க நா யோசிக்கும் போது நறையா பேரு இந்த மாரி கடைக்கு குட்டி குட்டி இந்த ஆ ஆர்னமெண்ட்ஸ் விக்கிறது அது அதுக்கப்புறோ நம்ம கம்மல் ஜிமிக்கி எல்லா இருக்குல்ல அதலாம் பத்தால சின்ன சின்ன பசங்கதா எல்லா காலேஜ் படிக்க ஸ்டூடண்ட்லா இப்ப அந்த முப்பது நாள் வந்து அவுங்க வந்து கட போடுறாங்க போல அவங்களா எடுத்து ஒரு ஸ்டால் எடுத்து அ போட்டுட்டு அவுங்க பண்ற கேட்டு இல்லா நா எப்பமே வருஷோ வருஷோ இதெல்லாம் பண்றோ எங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறோ நா வந்து பண்ற அப்டின்ற மாரி சொன்னாங்க அது வந்து ஒரு நல்ல தொடக்கம் தான இப்ப வந்து இளைஞர்கள்லா வந்து இப்போ இதெல்லாம் வந்து கூச்சப்பட மாட்டறாங்கன் சொல்வ முன்னெல்லா அவுங்க அப்பா அம்மா தா செஞ்சதெல்லாம் பண்ணமா பண்ணாம விட்டாங்க இப்ப அவுங்களே அவங்களோட இதுல எப் அப்டி அவுங்களுக்கு என்ன த தகுதியா இருக்கோ அதெல்லா பண்ண ஆரம்பிச்சட்டாங்க நறையா பேர் பாத்த இந்த வாட்டி
ஏன்னா எனக்கு வந்து எங்க வீட்ல வந்து இவங்க என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி எனக்கு நாத்தனான்ரதல்லா அவுங்க வந்துட்டு என்னப் பண்ணுவாங்கன்னா இந்த மாரிதா அந்த பொண்ணு நறையா படுச்சுருக்கு எம் பி ஏ படுச்சுட்டு அ சிங்கப்பூர்ல எல்லா வேல எல்லா பாத்தது ஆனா இப்போ வந்து அவுங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா அதுவே வந்து என்ன விட சின்ன பொண்ணு தா இருந்து அந்த பொண்ணு வந்து நா யூடியூப் சேனல் தா பண்ணப் போற அப்டின் சொல்ட்டு அந்த பொண்ணு தா எல்லா திங்ஸ் எல்லா வித்தியாச வித்தியாசமா பண்ணுவா ஃபஸ்ட்டு இந்த ரெசின்னாட்டுன் சொல்லி ஒன்னு இருந்ததுல அதெல்லா பண்ணி சேல் பண்ணிட்ருந்தா இப்போ வந்து அந்த ரெசின் வந்து கொஞ்சோ ஆ அந்தஃப் இப்ப நம்ப பிரிசோவ் பண்றாங்கல்ல நம்மளோட ஃபோட்டோஸ் வெச்சு இப்ப நம்மளோட க கல்யாணோ ஆன புஃ புஃளவர்ஸ் அப்புறோ தாலி எல்லா வெச்சு இப்ப நியூபான் பேப் பினா அவங்களோட ஃபோட்டோ வெச்சு அவுங்களோட தொப்புல் கொடி அதெல்லா வெச்சு பிரிசோவ் பண்றாங்க அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அதுதாம் பண்ணிட்டு இருந்தா இப்ப வந்து அதோ அது வந்து கொஞ்சோ அவுட் ஆஃப் டிரென்டாயிருச்சு ஏனா அது நறையா பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ அடுத்த ட்ரெண்டு வந்து இப்போ வந்து எதுனா அந்த கீ அ கீ செயின் பண்றது அப்புறோ அந்த பைப் ஆ பைப் கிளீனர் சம்திங் எதோ ஒன்னு சொல்றோ அத வெச்சு புஃளவர்ஸ் பண்றது ஹேர் கிளிப் இப்ப அந்த கொரியன் செட்டு கொரியன் கிளிப் அப்போ அவுங்க வந்து அப்கிரேடு ஆகு கீ பண்ணிட்டே இருக்கா ஆ மாறிட்டு பண்ணிட் அவுளுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கூட மைனியூட்டா பண்றது இந்த பொக் க்கிளிப்லே பொக்கே குடுக்குறது ஆ அந்த மாரி ம்
பாத்துருக்கே அந்த மாரி நா
வீட்ல எல்லா ஃபஸ்ட்டு அவள திட் ட்னால எதுக்கு நீ வந்து வேல எல்லா பாக்காம இந்த மாரி பண்ணிட்டு இருக்க க்க நீ இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆனா இப்ப அவளுக்கு அதுல பயங்கர ப்ராபிட் யாராவது இப்ப வந்து நெக்ஸ்ட்டு பிரிண்டர் வாங்கலான் இருக்க அந்த த்ரீ டி பிரிண்டர் லைவாவவே பிரிண்டிங் இப்ப நமக்கு ஏதோ ஒரு டிசைன் கேக்குறோ அப்டின்னா லைவா பிரிண்ட் பண்ணி குடுக்குற மாரி அந்த மாரில்லா அவ எல்லாமே பண்ணிட்டு இருக்கா
நல்ல விஷயோ தா கேட்கவு சந்தோஷமாதா இருக்கு அதுக்கப்பறோ நீங்க வந்து வேற எந்த மாரி இல்ல இப்போ நா மீஷோல எல்லா பாத்தனா கூட இந்த மாரி மினியேச்சர் கிராஃப்ட் பண்றாங்கல்ல நெறய பேர் அந்த மாரி நம்மள மாரி தா இப்போ வந்து நெறய பேர் இந்த மாரி செல் பண்றதெல்லா நானு பாத்துட்டுதா இருக்கே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூனு பேர் இருக்காங்கல்ல நா ஸ்கூல் போகும்போது கேப்பே இந்த மாரி டெய்லரிங் பண்றது டெய்லரிங்ல டிசைன் இதெல்லா பண்றதெல்லா அவுங்க பண்ணிட்டு இருக்காங்க மீஷோல செல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து ஒ ஒரு வருஷ கொஞ்சோ கஷ்டமா இருந்ததா ஆனா அது வந்து அவுங்க பிக்கப் பண்ணி அப்பறோ கஸ்டமர்ஸ் எல்லா வர ஆரம்பிச்சதுக்குப்பறோ அது வந்து பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்டின்ற மாரி சொன்னாங்க ஆனா நானு திங்க் பண்ணுவே இந்த மாரி நமக்கு எதுமே இல்லயே நம்ம பண்ணி நமக்குன் ஏதாவது இருந்தாதா நம்ம ஆ சுமார் செஞ்ச முடியு ஆனா அதுக்குதா வந்து செல்லர் அக்கௌண்ட் ஒன்னு சொல்றாங்க அதாவது வியாபாரி கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து செலற மீடியமா மீடியேட்டர் மாரி இருந்து விக்குறது அவுங்க கிட்ட இருந்து கம்மியா வாங்கி ஹோல்சேல நாமளே வந்து செல் பண்றது ஆனா அதுக்கு கொஞ்சோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அது ஆனா டைம் எடுக்கு கரெக்டா அத நம்ம ஒழுங்கா இது பண்ணி அதெல்லா நானுமே யோசிச்சுட்டு இருக்கே
செரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எல்லாமே ட்ரை பண்லா நமக்கு நமக்குள்ள நம்மளே கேள்வி கேட்டு நா நமக்கு தெரியு செரி இதுதா நமக்கு வரு அப்டின்னுட்டு உம்
மெயின் ஆ இப்ப மணி ஆயிடுச்சுன் நெனக்குறே மதிய சாப்ட்டுட்டு திருப்பி நா அவருக்கு டைம் கெடைக்கு உங்களுக்கு கூப்புறே நன்றி நன்றி தோழி நன்றி
நன்றி பாய்